ஆஹ் ஹலோ பேசலாமாமா நல்லா இருக்கீங்களா
நீங்க எப்படி
உம் நல்லருக்கமா உங்களுடைய குழந்தைகல்லாம் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க்கா அங்கக்கா ஸ்கூலு போயிட்டாங்களா உம் சேரி இங்கிலீஷ் மீடியங்களா தமிழ் மீடியங்களா சேரி சரிகா பக்கத்திலய ஸ்கூல் போனிங்கால
ஆஹ் ஸ்கூல் இல்லாமா கொஞ்சம் தூரம் போகனும் அதனால ஆட்டோல போயிட்டு வருவாங்க
சேரி சேரிக்கா எங்க இப்ப இப்ப நீங்க ஃரீங்களா தம்பிக்கு வந்து நேத்து வந்து இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் தாக்கா குடுத்தேன் லெமன் ரைஸ் அஹ் அதுல வந்து உருளைக்கிழங்கு பொரியலு அதுல அதுலதான் சுண்டல் வேக வச்சு ரெண்டு பழம் போட்டு குடுத்தேன்
சரிம்மா ரொம்ப நல்லது
சுண்டல் போட்டு வேக வச்சு கதுல கடுகு கருப்பு போட்டு கொஞ்சம் தேங்கப்போட்டு தாளிச்சுட்டு குட்டி அதுக்கப்புறம் வந்து பழ வாழைப்பழம் ஒண்ணு ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்து விட்டேங்கா
நல்லது நல்லது ஆ ஆஹ் நல்லது ஆஹ் எப்படி பள்ளிக்கு போறாங்க குழந்தை
ஃபர்ஸ்ட் நாள் நேத்துதான் பஸ்ட் நாளுங்களா இத்தனால வீட்லயே சொல்லி கொடுத்து நானே டிரெய்னுப் கொன்னி குடுத்துட்டேன் கொண்டு வந்துட்டேன்கா எங்க வீட்டுக்கார வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்ட் அதாவது எப்படின்னா ஸ்கூல் போகும்னா போகியே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்து திச்சர்றா படி அதுக்கு பயந்துட்டு அவன் ஸ்கூல கிளம்பி பேயாறான் நேத்தும் இன்னைக்குதான் ஸ்கூல் போறாங்க ஆஹ் வேன் வருது நீங்க வீட்லயே அவங்களுக்கு புடிச்சதா பாத்து பண்ணி பண்ணி குடுத்தணும்ங்களா
உஹம்
அதனால டக்குன்னு கிளம்பிட்டு டங்க அவங்களும் வேன் வீட்டுக்கிட்டயே வந்து ஏறு னால கிளம்பிட்டாங்க
நல்லதுமா
உஹம் அப்ரோம் இ சாயந்தரம் ஏதோ ஒன்னும் செஞ்சு கொடுக்கலாம்ட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ட்டு இருக்கே கா
சாரிமா
வீட்லயே வந்து ஏ பி சி வீட்யே வந்து ஏபிசிடி ஆக்காி காங்ஞா ட்சில்லாம் சொல்லி கொடுத்து வளத்திட்டேன்கா
சரிம்மா
காலையில் எந்திரிச்சோனே டிவியில போட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஏ பிசி அந்த மாதிரிலாம் சொல்ல் கொடுத்து அப்புறம் இந்த இக்கு பிளஸ் கொக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி் கொடுத்து அவனை கொண்டு வந்து டைரெக்ட்டாக அவனை யுகேஜியே சேர்த்திட்டோன் எல்கேஜி ஃப்ரீகேஜியிலாம் அவன் போகவே இல்லை
சூப்பர்மா சூப்பர்
ஆஹ் இப்ப ஸ்கூலுமேஐய டைேரெக்டா யுகேஜி சேர்த்தட்டே ரெண்டு வருஷம் நமக்கு பிரரீ தான்ட்டு விட்டாச்சு அவங்களுமே கேட்டோனே ஸ்கூல்ல கேட்டன் ஏ சொன்னா பயப்படாமனு சொல்லிட்டான் அப்புறம் என் பேரு அப்பா பேரு அம்மா பேரு எல்லாம் கேட்டோனே சொல்லிருவான் அப்புறம் அது இல்லாத அவன் பேர வந்து எழுதுவான் ஆனா பாாத்து பாத்து எழுத தெரியும்
ஆஹஹ
அவங்க அவங்க பேர எழுதிருவாங்க ஆனா பாத்து பாத்து என் பேரு அதனால பாத்து பாத்து எழுத தெரியும் மனப்படமா தெரியாது சரி சின்ன வயசு தானே
இந்த வயசுல இவ்ளவு தூரம் வந்ததே நீங்க எப்படி விஷம்
உன்மதாங்க நெஜமானமே ஆனா எனக்கே ஆ ஸ்ரிமயஜி ஸ்கூல்ல போனோனே பத்து பேர் இருந்தாங்க பத்து பேத்தக்கு முன்னாடி இவன் வந்து பேர் என்னன்னு கேட்டோடனே அவன் பேர் இன்ஸலோட சொல்லி சொன்னோநே ஒரு ஸ்கெட்ச் பாக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கிஃப்ட்டாக கொடுத்தாங்க
சூப்பர் சூப்பர்
அவ அப்ரோச் பண்ணிட்டு டைரக்டாவே யூகேஜி போட்டாங்க கேட்டாங்க லட்ரல ஐடின் வி அட்மிஷன் பண்ணுவங்களானு கேட்டாங்க பண்ணுவாங்க சார் அப்டின்னு ரெண்டு வார்த்த சொல்லு சொன்னாங்க அவ சொல்லிட்டங்க எங்க நா தோத்துறுவானோனு பயந்து டே போனோனா நானும் எதிர்பார்க்கலா ஆனா கண்டிப்பா அவன் செஞ்சுட்டு வந்தான் அந்த அளவுக்கு வீச்சல வீட்லயும் கோச்சிங் குடுத்துட்டேகா
சூப்பர்மா அப்படிதான் இருக்கணும் நீங்க நல்ல வீட்டிலேயே உங்க குழந்தைய வளக்கறீங்க
ரொம்ப நன்றிக்கா
உம் சரிப்பா
ஆஹ் அது வீட்லயும் சொன்னா இதை எடுத்து வையிடானா எடுத்துவோம் வைப்பான் அங்க கொண்டேய் அவன்பிளேட்ட அவனே எடுத்துலே கொண்டு வைப்பான் சாப்பிட்ட தட்டு ப தளவானி எடுத்து வைடானா எடுத்து தூடப்பான் ல்லா சின்ன சின்ன வேலைகள் செய்வான்
நல்லதுமா நல்லதுமா உம் நல்லதுமா இப்ப நான் தான் என்னுடைய குழந்தையை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன்
இவங்க நான் எனக்கு அதோட அருமை அப்ப புரியலக்கா அடிக்குவாரு திட்டுவாரு இப்படிதான் இருக்கணும் உன்னுடைய மதிப்பு உன்னுடைய வேல்யூ தெரியாம வளத்தாத அப்புறம் உன்னை பின்னாடி மதிக்கவேமாட் இவாங்க அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு அப்போல்லாம் அதோடைய அர் புரியாம இருந்தது இப்ப அவனா செய்யும் போது து கரெக்ட்டா தான் சொல்லிருக்காரு நான் தான் அத தப்பா புரிஞ்சுகிட்டு திட்டுவேன் அவ கிட்ட ஆனா என்கிட்ட கொஞ்ச செல்லமா இருக் ப்பா இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப் ப்புடுவானா அந்த பயத்திலயே அவன் செய்யறான் ஆனா அத செஞ்சுறான்னா ஒரு வேலை விஷயம் குடுத்தோம்னா டக்கு டக்குன்னு செஞ்சு குடுத்துருவான் அவனும்
நல்லதுமா நல்லது நல்லது உங்க உங்க வீட்டுக்காரு வந்து உங்க குழந்தைய அடிப்பாரா
ஆஹ் அடிப்பாருன்னா கொஞ்சம் மெரட்டுவாரு ரொம்பெல்லாம் அடியில இல்ல கொஞ்சம் மெரட் திட்டியே கொண்டுவருவாரு ஏ இப்படிதான்டா இருக்குனு உன் அம்மா சொன்னா மதிப்போணு அப்பா கூப்ட்டா என்ன ங்கமா என்னங்கப்பா அப்படித்தான் சொல்லணும் யாராவது வீட்டுக்கு வந்தனா தண்ணி மோந்து குடுப்பான் சா ப்புடுங்கன்னு சொல்லுவான் ஓக் காருன் சேர் கொண்டாந்து கொடுப்பா வணக்கம் சொல்லுவான் நிஜமாவே உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில டைம்ல வணக்கம் சொல்லுவான் போயிட்டு வாங்க பாத்து போங்க அப்படின்னு சொல்லுவா யாராவது வீட்டு வந் உண்மையலூமேல பா சத்தியமா
ஹம்
அப்படின்னு சொல்லுவா எனக்கு அது அப்போ புரியல இவர் சொல்லுவாரு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி இது விஞ்சி போய் சா சொல்லி் கொடுப்பாரு பட்டன் வந்து நேத்து ஒரு பட்டன் தான் கழட்டி விடுற விடு அவனா கழட்டுட்டும் அப்படின்னாரு இப் இப்படி கழட்டணும்ன்னா அவனே பட்டன அவனு சட்டோடைய பட் டன் அவனே கழட்னா
ஹ ஹ
அதே மாதிரி பாப்பாவும் ட்ரெய்னாப் பண்ணனோ உனக்குதான் உன்னை விட்டுட்டு வீட்டு விட்டுட்டு போறேன் அந்த புள்ளைய எவ்லோ ஸ்டோன் பண்ணி கொண்டு வரும்னு உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் சொல்லுவாரு எனக்கு அது அப்ப புரியல அதுக்கப்புறம் இப்போ அவன் செய்யும்போது அங்க ஆட் அஃட்டிவிடீஸ் எல்லாம் பாதும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு நம பண்றான் எதுவுமே அழுகல நேத்து ஸ்கூல் போமோது பஸ்ட் டைம் என்னை விட்டுட்டு போகாதமனு ரெண்டு வார்த்தை சொல்ல அப்பா அம்மும் இங்கேதான் இருக்கும் நீ பத்திரமா இரு நான் பீஸ் கட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு ரெண்டு வார்த் இதான் சொன்னா அவன் பேசாம உட்காந்துகிட்டான் ஸ்கூல் அனுபவம் நேத்துதான் பஸ்ட்ஸ்டே ஆமாங்க நாங்க இங்கதான் இருக்கோம் ப்பீஸ் கட்டிட்டு இருக்கோம் சாயந்தரம் நீ குட்டி வேன்ல வருவீங்க உங்களுக்கு புடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்ல்லாம் சொல்லி அவனை டைவர்ட் பண்ணி விட்டு விட்டுட்டு வந்தாரு அவன் பேசாம சாயந்திரம் வரும்போது அமைதியா வந்தான் பசிக்குதுன்னு கேட்டான் ஏத செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு கொஞ்ச நேர விளையாண்டா அப்புற தூங்கிட்டான் நேரமே தூங்கி காலையில ஒரு ஆறு மணிக்குல எழுந்திரச்சிட்டான்
சூப்பர் சூப்பர் சூப்பர்மா அப்படிதான் வளர்க்கனும் குழந்தைங்களா ஆமா சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஆஹ் நாம சின்ன வயசுலேந்து சொல்லி் கொடுக்கறதான் குழந்தைங்க வளர வளர செய்வாங்க அதெல்லா நீங்க ரொம்ப சரியான முறையில செறீங்க என்னுடைய குழந்தைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப செல்லம் கொடுத் எடுத்துட்டனோனு தோணுது உங்க கூட பேசும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையே வருது என்னோட குழந்தைய வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி் கொடுக்காம வளர்த்துட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆ ஒரு மனப்பான்மையே எனக்கு வருது என் குழந்தை பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அடிக்க மாட்டேன் ரொம்பவும் அதட்ட மாட்டேன் செல்லம் அதிகமா போனதுனால ஆஹ் கொஞ்சம் செல்லம் அதிக தான் என்னுடைய பசங்களுக்கு
இப்போ பாப்பாவுக்கு ஒன்றரை வயசு தாக்கு ஆகுது அந்த பிள்ளைக்கு முத்த விட்டா கூட முத்த விடாது உடன்பாடு எனக்கு ஒரு ஆசை ஆசியா முத்தம் கொடுப்பேன் ஆனா விடாத நம்மளோட முத்தவுட்டம்னா அது ரொம்ப செல்லம் கொஞ்ச ஆரம்பிச்சிரும் ரெண்டு ரெண்டே மு லிமிட்டா கொடு ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடு அவ்வளவுதான் உ நீதான் கண்ல பார்த்துட்டு உன் முன்னாடிதானே இருக்க போகுது கண்ல தானே பார்த்துட்டு இரு அப்படி சொல்லி என்னத்த திட்டுவாப்புடி ரெண்டு முத்தம்மட்டும் கூடு அதிகமா கொஞ்சாத அதிகமா கெஞ்சாத இப்படிதான் இருக்கும்னா அதை எடுத்து வைனா அதை எடுத்து வைக்கும் இது இந்த வயசுக்கு அத பாப்பாது கொண்டே பக்கெட்ல போடுனா போடுது
அப்படியா
அந்த அப்படியே பழகுது
நல்லது நல்லதுப்பா
உம் அது எடுத்துட்டு வாணா எடுத்துட்டு வருது நிஜமாலுமே அது எடுத்துட்டு வான்னா எடுத்துட்டு வரும் இப்பேயே
ஆஹ்
ஆனா ஃபீட் தான் பண்ணிட்டு இருக்கேன் நடக்குது ஆனா புரியுது நம்ம சொல்ற வார்த்தைகள் புரியுது
உம் உம் ஒண்டறை வயசு பிள்ளக்கி புரியுதான் ஆஹ் பேச இப்பதான் ஆரம்பிக்கும்
ஆனா புரியுது இது எடுத்து வைன்ன எடுத்து வை ரும் இந்த
நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் தாம்மா நம்ம ரொம்பவே ச ப்பாவே இருந்துட்டோம்னா நம்ம குழந்தை நம்மளிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காது பாத்தீங்களா ஆமா நம்மளிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாது து அந்த ஒரு நினப் அது பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க ரெண்டுமே ரொம்ப பிரரெண்ட்லியா இருக்கும் ஒரு பிரரெண்ட பேசுற மாதிரி பேசும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் ஆமா ரொம்ப ஸ்டிட்டாவே இருந்துட்டோம்னா நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்புடுவாங்க இல்லையா
உஹம் இல்ல எனங்கிட்ட வந்து கொஞ்சம் லூஸா பேசுவாங்க தம்பி லூஸா பேசுவான் ஆமா இப்படி இருக்குமா நேத்து கதவை சாத்திட்டாங்கமா எல்லாரும் வந்தாங்க போனாங்க என் ஃப்ரெண்டு் பேசவே மாட்டேன்ட்டா அப்டி எல்லாம் சொன்னான் ஆனா அவங்க அ ரெண்டு விஷயம் மட்டும் தான் சொன்ன அப்பா கதவு சாத்துறாங்கப்பா ஏன்னா அவங்க உங்க பேரண்டட் வந்து எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்களா
உம்
தூரம் உள்ளுக்கு சாத்தி விட்டு கொழந்தைகள்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சு புது ஸ்கூல் வேற எல்லாருமே எல்லாருக்கும் புதுசு அந்த ஸ்கூல் இப்போதான் ஓப்பன் ப்பன் பண்டாங்க நேத்தான்
அப்டியா
உல்லுக்கு கூட்டுட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனனை ஆயிடுச்சு நேத்து வெளியவே கேட்லயே உட்டுட்டு போனா எல்லாரும் போயிருப்பாங்க நேத்து அவங்கவுங்க பேரன்ட்ஸ் அவங்களே கொண்டுய அவங்க அவங்க கிளாஸ்ல கொண்டுய விட்டுட்டு வர சொல்லிட்டாங்க அதனால இவங்க வந்து பேரண்ட்ட பாத்து பாத்து அழுக ஆரம்பிச்சறாங்க
ஓ ஓ
அதனால எல்லாம் கதவு சாத்திட்டாங்களா அது என்ன கொழந்தைகளுக்குெல்லாம் ரொம்ப பயம் ஆரம்பிச்சிரு
பயம் அதிகமாயிடுச்சு ஆ
ஆ அதனால இன்னைக்கி கதவு சாத்த மாட்டாங்க அப்டின்னுதாம் சொல்லி அனுச்சு விட்டான் இப்ப சாம குளிச்சான் அவனே குளிச்சுக்கிட்டான் ஷாம்பு கொடுத்தேன் அவனே குளிச்சுட்டு அவனே சாப்பட்டு கிளம்பிட்டான்
சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா ஆ பேசலாமா தொடர்ந்து பேச
கண்டிப்பாங்கா ம் வணக்கம் போங்கா நன்றி